ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
நீங்க தா ப்ரோ சொல்னு சொல்லுங்க ப்ரோ லைப் எப்டி போது
நல்லா போவுது நீங்களாவது ப்ரோ
கேக்கல ப்ரோ
அ நீங்க எப்டி ப்ரோ இருக்கீங்க நல்லாருக்கிங்ளா ப்ரோ
நல்ல தா ப்ரோ இருக்க என்னா ப்ரோ ஒர்க் பண்றீங்ளா ப்ரோ
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ படிக்கிற ப்ரோ படிச்சிட்டே அப்டே ஒர்க் பாக்குற ப்ரோ
அப்டியா ப்ரோ இப்ப என்னா ப்ரோ பண்றீங்க இப்ப வேலருக்க இல்ல ஃப்ரீயா இருக்கீங்ளான் கேட்ட ப்ரோ
ஓ வந்து வேலல தா ப்ரோ இருக்கற ஒரு ரெண்டு மூணு வேல சுத்தி இருக்குது ப்ரோ ஒருத்த கட்டிங் பன்ன கூப்புட்றா ஒருத்த பவ்ச் வாங்குறதுக் கூப் புறா ஒருத்த வீடு செட்டப் பண்ற கூப்புறா ஒருத்த லாச்சரி மாட்ட கூப்றா ப்ரோ சுத்தி வேலையா கடக்குது ப்ரோ பத்து நிமிஷோ எல்லாரு வேலையா இருக்குறானுங்க நா இங்க வன்ட ப்ரோ
அப்டியா ப்ரோ இங்க வேற ஒரே பிரச்சன ப்ரோ வாய்ஸ் க்ளீனா கேக்குதா ப்ரோ
கேக்குதா ப்ரோ கேக்குதா ப்ரோ பரவால்லையா சொல்லுங்க
இந்த வார ஒரே பிரச்சன ஒரு ஒரு லாக் செட்டு என்னாயிடுச்சி வீடு வந்து இது பண்ணி வச்சிருந்த
ப்ரோ பர்சனல் பிரச்சனய பத்தி சொல்ல கூடாது ப்ரோ பர்சனல் பிரச்சனய பத்தி பேச கூடாது ப்ரோ
அப்டியா ப்ரோ செரி ப்ரோ சரி ப்ரோ அப்றோ ப்ரோ என்னா ப்ரோ சாப்ட்டீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ பசிக்கிது ப்ரோ சாப்பிலிங் ப்ரோ
ஏ ப்ரோ சாப்புல்ல
ம் சாப்புன்னு ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா ப்ரோ என்ன சாப்ட்டீங்க
ஆ ப்ரோ மதியான சாப்ட ப்ரோ ஃபிரெண்ஸுங் கூட ஜாலியா
மதியான்லா சாப்ட்ட ப்ரோ மதியானத்தப்ப சாப்ட்டோ இப்ப பசிக்குது ப்ரோ
அப்டியா ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ அப்றோ ப்ரோ என்ன ப்ரோ ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான சம்பவம் ஏதாவது இருக்கா
அப்டி ஒன்னு இல்ல ப்ரோ நம்ம வாழ்க்கைய கஷ்ட கஷ்ட தாலா நீங்களே சொல்லுங்க ப்ரோ நம்ளுக்கு என்ன ப்ரோ பர்ச்
செரி ப்ரோ அங்க பக்கத்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருக்காங்ளா
வேலைய பாத்துட்டு இருக்காங்கனா நா படிக்கட்ல இருக்க ப்ரோ சொல்லு ப்ரோ
இல்ல ப்ரோ அஸ்கர் இருக்கானா ப்ரோ பக்கத்ல
இல்லப்பா அவ இல்லியே ப்ரோ அவ சாப்ட்டுட் இருக்கா ப்ரோ
அப்டியா ப்ரோ ப்ரோ அந்த அஸ்கர்து உஷா கத ஏதாவத் தெரியுமா ப்ரோ
அத பத்தி நம்மளுக்கு தெரில ப்ரோ அத நம்ம ப்ரோ உங்களுக்கே தெரியுமா ப்ரோ
எனக்கு தெரியாதுன் தா ப்ரோ நா கேக்கற உனக் புரியுதா
ப்ரோ அது பெரிய கத ப்ரோ அத விட்டு தள்ளுங்க ப்ரோ எல்லா தேவல்லாத இதெல்லா ப்ரோ எதுக் சொன்னன்டு வுட்டு புடிச்சிபாங்க ப்ரோ
ப்ரோ எனக்கு ஆல்ரெடி அஸ்கரே சொல்ற தா ப்ரோ சொன்னா நீங்க சொல்லுங்க ப்ரோ
அவ அவ கிட்டயே கேட்டுக்கோ ப்ரோ அத் சொல்ல ப்ரோ சொல்ட்டாங்கன் கேப்பா ப்ரோ ஒரே வார்த்தயா அது வேனா ப்ரோ அது விட்டுத் தள்ளு நல்லவனா திருந்திட்ட ப்ரோ நானு
ஏதோ திருந்தனா செரி ப்ரோ
நீ நேர்ல வந்தனா பேசலா ப்ரோ அது ஒரு தொல்ல ப்ரோ வேற ஒரு தொல்ல வுடு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ புரியுது ப்ரோ
ஆப்பி ப்ரோ பாத்துக்கலா ப்ரோ பாத்துக்கலா ப்ரோ நீங்க சொல்ற தாங் ப்ரோ ட்ரிப் போவோ ப்ரோ வந்துருங்க ப்ரோ ஒரு டிசம்பர் அந்த மாரி கிளம்பிலா ப்ரோ மூணாறு வர்க்கலா
இல்ல ப்ரோ இந்த முற நானே வந்து கொஞ்சம் ஹெவியா ஒர்க் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு அதுல இருந்து வர ப்ராஃபிட்ல இருந்து கரெ அட் போயிட்டு வந்தறலா தான் நானும் சொல்றே
ப்ரோ சமையா இருக்கும் ப்ரோ
அத்தா ப்ரோ இந்த முற வந்து என்ன ஆனாலு செரி ப்ரோ நாங்க வந்து எப்டி சொல்றது ஏதாவது வேலைக்குது எங்கன்னா போய்ட்டு கண்டிப்பா காசு சேத்துட்டு இந்த முற வந்துறங்குறே நீங்க என்ன சொல்றீங்க அப்ப பட்ஜெட் பிளான் போடுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் எங்க இப்ப நீங்க மூணார் போனீங்களே ஃபர்ஸ்ட் எங்க ப்ரோ போனிங்க மொத நாள்
ஆமா ப்ரோ அங்க எப்பவுமே சுத்திட்டே இருக்கிறதுதா ப்ரோ
அதா ப்ரோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறே ப்ரோ ஃபர்ஸ்ட் எப்டி இருந்துச்சு கார்ல எப்டி போனீங்க கார் எங்க வாங்கனீங்க எப்டி போனீங்க
ஆமா ப்ரோ ப்ரோ த தெரிஞ்ச தெரிஞ்ச அண்ணாவோட ஃப்ரெண்டு தா ப்ரோ வாங்கி குடுத்தாங்க
ப்ரோ அதுதா ப்ரோ டீடைலா கேக்குற ப்ரோ எவ்ளோ ஆகும் ஒரு பர்சனுக்கு நீங்க எத்தன பேர் போனீங்க எப்டி என்ஜாயா இருந்துச்சா ப்ரோ உங்களுக்கு நா எப்டி கேக்றே புரியுதா எப்படி என்ஜாய்மெண்ட் டா இருக்குமா எப்டி இருக்கேன்னு சொல்லிட்டு புரிதா
இது எவ்ளோ
என்ஜாய்மெண்ட்டா இருக்குமா எப்டி இருக்குன்னு கேக்க வர புரிதா
வா ரூமுக்குள்ள போய்ட்டு வரலா கொஞ்ஜோ வாரியா
அதா ப்ரோ ஃபஸ்ட் எடுத்த உன்னு என்னன்ன பண்ணிங்க உங்களுக்கு புரியத நா கேட்கறது ஃபஸ்ட் எடுத் எடுத்தோண்ண என்ன பண்ணீங்க மொத நாளு எப்டி போச்சு என்னன்ன சண்ட வந்தது அந்த மாரி கேக்குற ப்ரோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பா சொன்னீங்கன்னா நல்ல இருக்கும் ப்ரோ
ப்ரோ ஃபஸ்ட் வந்து இங்க இருந்து கிளம்புனோ ப்ரோ
ஓகே ப்ரோ
வீரா நேரா வந்து ஃப்ரெண்ட் அங்க வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு ப்ரோ அங்க போயிட்டோம் ப்ரோ அவுங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்ட்டு கொஞ்சோ நேர ரெஸ்ட் எடுத்துட்டு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு கொச்சிக்கு கிளம்பிட்டோம் ப்ரோ
ஓ டெரக்ட்டா கொச்சியா அப்போ சூப்பரா இருக்குமே ப்ரோ
ஃபஸ்ட் ஆமா ப்ரோ கொச்சி போயிட்டு அங்க வாட்டர் மெட்ரோ அது இதுனு சுத்தி பாத்தட்டு அங்கயே ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு அங்க செம ஃபன் பண்ணிட்டு ஏசி ரூம் போட்டோ எல்லா போட்டு அதுகப்றம் அப்டியே மூணார் போய்ட்டே ப்ரோ என்ன பண்றது ஹிஸ்ட்டா ஹிடாரிக்கள் நாங்கோ தாங்கோ நல்லா போச்சு ப்ரோ நீங்களு வந்துருங்க ப்ரோ அடுத்த தடவ போய்ட்டுலா ப்ரோ யா
ப்ரோ நா அந்த முறையே வரவேண்டிய தா ப்ரோ மிஸ் ஆய்ருச்சு ப்ரோ
ப்ரோ பஸ் மிஸ் ஆயிடுச்சு சொல்லாதீங்க ப்ரோ நீங்க வரத்துக்கு நீங்க இது பண்றீங்க ப்ரோ அடுத் தடவ போய்ட்ல வாங்க
ப்ரோ கேஷ் வேணு இல்ல ப்ரோ எதுவா இருந்தாலு ஃபர்ஸ்ட்டு கேஷ் இம்பார்டன்ட் ப்ரோ
பேர் சொல்லிட்டே ப்ரோ இப்ப என்ன ப்ரோ டிசம்பர் போலா ப்ரோ ஜூலைதா ப்ரோ ஆகுது அஞ்சு மாசோ ப்ரோ ப்ரோ நீங்க மாசத்துல ஆயர்பா செத்து வச்சு அஞ்சரூபா செத்துர்ல ப்ரோ
ப்ரோ நீங்க டிசம்பர் போலன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க ப்ரோ மந்த்லி ஃபோர் தௌசண்ட் கூட ஓ கேதா ப்ரோ இப்ப ஏ ஃப்ரெண்டுக்கு இப்ப இந்த மாசோ பொறந்த நாள் ப்ரோ
பிறகு யாரு தள்ளின்னு வருவா அதுக்கே ஏழாயிர ரூவா
அவ ப்ரோ ஏழாயிர ரூபா ஆகு ப்ரோ மொத்த காசுமே நானே போடப் போறதுல்ல ஏ ஃப்ரெண்டு் போட போறா பாதிக்காசு புரியுதா
அப்டியா ப்ரோ இப் எல்லா நீங்க சொன்னீங்க ஒரு
அவனுக்கு வேற அது வாங்கி தரணுன்னு இப்போ இந்த முற ரொம்ப ஆசப்பட்டுட்டோ இல்லன்னா போடான்னு சொல்லிட்டு அவன தட்டி விட்டுருவோ தட்டி விட்டு வந்துருவோ இந்த மொற ரொம்ப ஆசப்பட்டுட்டோ அதனாலதா ப்ரோ ஏதாவது ஒரு நல்ல செவன் கேல செகண்ட்ஸ்ல பாக்கணுன்னா எந்த மாரி ப்ரோ வரு உங்க
கட்ல ப்ரோ ஆ நடக்க போறதுதா ப்ரோ இப்பல்லா மார்கெட் எங்கயோ போகுது ப்ரோ சவல எல்ல ஒரு இருக்கு
ப்ரோ அதேமாரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எவ்ளோல்ல ப்ரோ வரு ஃபோனு
ப்ரோ நாப்பது ரூவாக்கி வித்தீங்கன்னா பக்காவா வாங்கி குடுத்துர்றோ
ப்ரோ என்ன ப்ரோ நாப்பது ரூபாங்குறீங்க ப்ரோ எஸ் டுவெண்டி த்ரீ எவ்ளவு ப்ரோ
அத பத்தி நம்மளுக்கு டீடெயில் தெரில ப்ரோ
ப்ரோ உங்க பட்ஜெட்டு ஏன்னா வந்து இப்போ
ஆ ப ப ப்ரோ ஃபோன் கண்டஷன் பொறுத்து ப்ரோ
ஏ ஃப்ரெண்ட் இப்ப எஸ்ட்டெண்டு த்ரீ வாங்க போறா ப்ரோ ஓகேவா ஹலோ கேக்குதா ப்ரோ என் ஃப்ரெண்டு இப்ப எஸ் டுவெண்டி த்ரீ வாங்க போறோ ப்ரோ அவே வந்து எப்டி சொல்றது ஒரு தேர்ட்டி பட்ஜெட்ல எதிர்பாக்குறா கெடைக்குமா
அதிக சம்பளோ கடச்சிடு
நீங்க கொஞ்சோ பாத்து மனசு வச்சீங்கன்னா முடியு
பாத்துக்லா ப்ரோ பாத்துக்லா ப்ரோ உங்களுக்கு இல்லாமிலியா ப்ரோ பண்ணிக்லா ப்ரோ அடிங்க
சேரி ப்ரோ அப்பறோ ப்ரோ
நீங்க தா ப்ரோ சொல்லணு
நீங்க தா ப்ரோ வேற வேற எங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு போணும்னு ஆசைய இருக்கா ப்ரோ
பண்ணி போற பிளான்ல்லா நெறைய இருக்குது ப்ரோ காசு தா ப்ரோ இல்ல
காசு எல்லாருக்குமே காசு தா ப்ரோ பிரச்சன ஒர்க் பண்றீங்களா ப்ரோ நீங்க
காசல்ல டைம்மு இல்ல ஒர்க் நெறைய இருக்கு ப்ரோ நம்ம ட்ரேடிங் பண்றோ பிஸ்னஸ் பண்றோ நெறைய ஒர்க் இருக்கு ப்ரோ
அதா ப்ரோ என்னா ஒர்க்குக் போறீங்க
நெறைய இது சொல்றோம் நெறைய ஒர்க் இருக்கு நெறைய இது இருக்கு கமிட்மெண்ட் நெறைய இருக்கு ம்
ப்ரோ வாய்ஸ் கொஞ்ஜோ தூரம் ஆ கேட்குது ப்ரோ
ஓ ஓகே கால் பேலன் வந்து அதா ப்ரோ ஒரே நிமிஷோ ஒரு நிமிஷோ ஆசி நவ குத நவஸ கு தால்ஃன் நவாஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு தாண்டாத கேக்க வந்தே இப்போ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சேரி சேரி எக்ஸ்ரே கொஞ்ச நாள்ல ம்
பிசியா ப்ரோ
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஃபிரெண்டு ஒருத்த கால் பண்ணிருந்தா சொல்ட்ட ப்ரோ
ம் சொல்லுங்க ப்ரோ
இப்ப நீங்க சொல்றதுதா ப்ரோ ஏ ப்ரோ இது ஒர்க்லா போலான்னு சொல்ட்டுதா ப்ரோ பிளானு
ஒர்க்கலாவா ப்ரோ
லா ப்ரோ
எனக் கூட எங்கன்னா சுத்தணுன்னு தா ஆச பட்டு எங்க ப்ரோ டைமே கெடைக்க மாட்டேங்குது டைமும் இருக்கு காசு தா வரமாட் டேங்கிது நீங்க ஏதாது ஐடியா வச்சிருக்கீங்களா ப்ரோ நீங்க ஏதாது ஐடியா டைமு கூட இருக்கு காஸ் காசு தா ப்ரோ ரெடியாவ மாட்டேங்கிது அதா நம்ம மா எங்கனா வேல எங்கன்னா ஏ ஃப்ரெண்டு ஒருத்த இருக்கா ப்ரோ கோயிலோட போறா அவங்கிட்ட அப்டியே
ஓகே ப்ரோ கரெட்டுதா ப்ரோ நா சொல்றது எல்லா கரெக்ட்டு ப்ரோ ப்ரோ சொன்ன மொபைல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கு வந்து நெறைய தெறமைய பொறுத்துதா ப்ரோ பண்றத பொறுத்து தா ப்ரோ வெயிட்டா பண்ணா வெயிட்டா ப்ராஃபிட் பாக்கலா ப்ரோ ஆன் பண்ட்ட பாரு ப்ரோ கொஞ்ச பொறு
அ அப்டியா ப்ரோ
இப்ப நீங்க சொல்றதுது ப்ரோ என்னா ப்ரோ இவளோ நாளாவுது நானு இப்பதா அனுப்ச்சிவுட்ட
இன்னா மொபைல் ப்ரோ வாங்குனோ நம்ம லாஸ்ட்டா
ஓகே ப்ரோ இப்ப மொபைல் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ
ப்ரோ அது வாங்குற மாரியா ப்ரோ இருக்கு நீங்கதா ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க
ப்ரோ நல்லாருக்கு ப்ரோ என்ன ப்ரோ கொற இருக்கு
ப்ரோ ஃபோன் நல்லாருக்கு ப்ரோ அது வாங்குறதுக்கு நமக்கு தகுதி வேணுல்ல ப்ரோ புரியுதா
வேணா வாங்கில்லா ப்ரோ
ச் மனசு வச்சா வாங்கலா ப்ரோ பட் அந்த மனசு வெக்கணுல்ல
ரேய் ஃபோன் பேமெண்ட் ஜார ப்ரோ ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா நீங்க சொல்றதுதா ப்ரோ அப்ற என்ன ப்ரோ பண்றீங்க
நா இப்ப உங்ககிட்ட தா ப்ரோ பேசிட்ருக்க
நா பாட்டு கத்தி கத்திதா அப்ற எப்டி ப்ரோ போவுது பொண்டாட்டி கொழந்தங்கள்லா எப்டி ப்ரோ
எல்லாரு நல்லா இருக்காங்க
நீங்க என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா
ப்ரோ ஒர்க் ஃப்ரம் படிப்பு ப்ரோ
குடுத்தர்ல கைமிட்டுவீங்களா
இல்ல ப்ரோ ஒர்க் ஃப்ரம் படிப்பு ப்ரோ ஒர்க் பண்ணிட்டே படிப்ப ப்ரோ ஆமா ப்ரோ
நல்லா படிப்பீங்களா
இல்ல ஆமா ப்ரோ நல்லா படிப்ப ப்ரோ
எப்போலா இதே நம்மோ
ப்போ
பா என்ன ப்ரோ பண்றீங்க எப்பிடி போகுது
டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறே ப்ரோ நம்ம மீண்டும் அடுத்த கால்ல சந்திப்போ ப்ரோ ஓகே புரோ தேங் யூ